ஹலோ
ஆ சிஸ்டர்
வணக்கம் தோழி
ஆ சொல்லுங்க சிஸ்டர் ஆ அதான் எனக்கு ஒரு டவுட் சிஸ்டர் இப்ப எனக்கு வந்து டாஸ்க் அசைன் பண்ணல
ஆ சிஸ்டர் நா நார்மல்ல பேசுற இதுல பேசக்கூடாது
ஓகே ஓகே
ஆ ஓகே சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் சிஸ்டர் சாப்ட்டாச்சா
சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டாச்சி சிஸ்டர் ஆ ஊர பத்தி கேக்க கூடாதுங்க சிஸ்டர்
ஓ அப்டியா சோ எனக்கு வந்து இதுல வந்து அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே தெர்ல
ஓகே ஓகே இல்ல நா க்லா நார்மலா நா பேசுறே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேங்க
ஓகே ஷோர்
ஓகே அ அப்புறம் உங்க வீட்ல என்ன சாப்பாடு
இன்னக்கி எங்க வீட்ல தோச உங்க வீட்ல என்ன சாப்பாடு
ம எப்பவு காலல தோச தானே
ஆ உங்க வீட்லையு தோச தானா
ஆமா வீட்ல இட்லி சாப்ட மாட்டாங்க அதனால எப்பவு தோச தா சாப்ட்டு சாப்ட்டு நாக்கு செத்து போச்சிங்க
டேய்லி தோச தானா சிஸ்டர்
ஆ காலையில மட்டு அதா ஈஸியான வேல எனக்கு டக்குன்னு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு நா டக்குன்னு சுட்டு குடுத்தர்லா கொழந்தைக்கு ஒன்னு அவ்ங்க எங்க வீட்டுகாருக்கூ
சேரி சேரி இங்க நாங்க ஹோட்டல் வச்சிருக்கோ சோ அதனால டெய்லியுமே தோச தா
ஓ பரவால்ல ஒங்களுக்கு சமைக்கற வேலமிச்சொல்ல
ஆமா சமைக்க வேலமிச்சோ மதியமும் சமைக்கறது மாமியாரே பாத்துப்பாங்க
ஓ ஒங்க ஹோட்டல்ல என்ன ஸ்பெஷல்
எங்க ஹோட்டல்ல பரோட்டா
பரோட்டா பரவால்லங்க கம்முனு இருங்க டெம்ட் ஆகுது அது நா பேரப்படுத்த நா இப்பதா மறந்துட்ருக்கே கொஞ்ச கொஞ்சமா
டயட்டா சிஸ்டர்
ஆ இல்ல நானு கட சாப்பாடு சாப்ட்டு சாப் ட்டு இந்த கண்சிவா இருந்த அப்பலா என்னா பண்டேனா ஆ எப்டின்னா நமக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லா சாப்ட சொல்லிருந்தாங்க அப்ப அ அந்த மாரி நா சாப்ட்டு சாப் ப்ட்டு எனக்கு அப்பண்டிசே வந்துருச்சுங்க
ஓ
அதனால இப்ப கொஞ்ச அளவுக்கு கட சாப்பாட மட்டு அவாய்ட் பண்ணிட்ருக்கே
எங்க கடையில அவ்வளவா கலர்ஸ் எல்லா சேக்க மாட்டாங்க அதனால பிரச்சன கடையாது ஒரு நாள் உள்ளது அடுத்த நாள் யூஸ் பண்ணது மாரி இருக்காது
ஓ பரவால்லங்க பரவால்லங்க இல்ல அப்டி இருந்தாதா வந்து யாருக்கு எது ஆகாது
ம் அப்ப அப்போ செய்த ஆள் வர வர போட்டு குடுக்கானாக்காரம் அப்பனா பேலன்ஸ் இருந்தாலு வேஸ்ட் ஆகாது
ஆமாங்க ஆமாங்க இல்ல பரவால்லங்க உங்க கட மாரியே எல்லா கடையு இருந்தா இன்னு கொஞ்சோ நல்லது எல்லாத்துக்குமே நல்லாதா நல்லாவு இருக்கூ எதுவு ஆகாம ம் அப்பறங்க இன்னைக்கி என்ன தலைப்புல பேசலாம்
நீங்களே சொல்லுங்க என்ன டாப்பிக் யூஸ் பண்லா பிகாஸ் நானு புதுசு இது தான் ஃபர்ஸ்ட்டு கால் எனக்கு
ஓகே ஓகேங்க ஆ பயணம் பத்தி பேஸ்லாமா பயணம் ட்ரிப்பு
ஆ டிராவல்ஸ் ஓகே
ஓகே சொல்லுங்க நீங்க எங்கெங்க போயிக்கீங்க எப்டி உங்களுக்கு அந் போன எடோ வந்து உங்குளுக் எப்பிடி இருந்தது
இப்பதா ரீசன்டா நாங்க ஊட்டிக்கி போயிட்டு வந்தோ மேரேஜ் முடிஞ்சி ஒன் மந்தாகுது இப்போ ரீசன்டா இப்பதா ஊட்டி போயிட்டு வந்தந்து நீங்க எங்கல்லா போய்ருக்கீங்க
ஆ நாங்க கணக்கில்லங்க எல்லா பக்கோ போயிருக்கோ சொல்ல போனா ஆ ஆமா எப்டின்னா நானு கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்ல எங்கயுமே கூட்டு போகமாட்டாங்க போனா கோயிலு தாங்க கோயிலு போனாங்கனா கோயிலுக்கு வாங்க போலா கோயிலுக்கு வாங்க போலா எங்க வீட்ல ட்ரிப்னா கோயிலுக்கு தா நனப் ப எங்க அம்மாப்பா அப்புறோ இப்ப கல்யாணோ ஆன பண்ணதுக்கு அப் அப்புறமா ஓரளவுக்கு ஹஸ்பண்ட் கூட சேந்து வெளியே போறது அப்போ ஒரு வருஷோ கேப் உட்டுட்டே ஆமாங்க அப்புறோ தம்பி வேற கணிசிவா இருந்தனாவயா கணிசிவா இருந்தப்ப போக் கூடாதுன்ட்டாங்க மலையெல்லா ஏறக்கூடாது அப்டின்ட்டாங்க அப்புறோ அந்த இதுக்குலா போக முடியல அப்புறோ தம்பி பொறந்து வருவோ எட்டு மாசமா ஒரு ஏழு மாசோ சம்திங் நாங்க போகல எங்கேயுமே அதுக்கப்புற ஆரம்பிச்சட்டோ அப்பவே ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே கொடைக்கானல் தா போனோ தம்பி பொறன்தப்ப தம்பி பொறந்து கை கொழந்தையோட ஃபர்ஸ்ட்டா ஃபர்ஸ்ட்டா போனது இதுக்கு முன்னாடி கூட தம்பி பொறக்கறதுக்கு முன்னாடி போயிருக்கோ
ஓகே ஓகே
ம் அந்த தம்பி பொறாந்தது நாங்க போகமு எ பயமாருந்துச்சு ஏன்னா அங்க ஜில்லாருக்கு கொழந்தைக்கி ஏதோ சேராம பேயிருச்சுன்னா என்னா பண்றது
எஸ் கிளைமேட் செட்டாகுமான் தெரியாது
ஆ ஆனா எங்க சொல்லப்போனா இப்ப என்ன வி ட்டா என்னோட கொழந்தைக்கிதா அது நல்லா செட்டாயிருச்சு அவ தா வந்து அங்க போலா அவனே கேக்கறா வீட்ல இ செல்லி அவனுக்கு வந்து இப்பதா எல் கே ஜி தா போறா
அவனுக்கு அந்த ஏரியா செட்டா புடிச்சு போயிட்டு
புடிச்சிருச்சு அப்ப அவ என்ன பண்ணிட்டானா சாரி எல் கே ஜிட்டுன்னா யூ‌ கே ஜி போன வருஷோ தா எல் கே ஜி இப்ப யூ கே ஜி போறா அவே இப்ப வீட்லயே கேக்கறா அவனுக்கு ஜிலு ஜிலு ஊரு கூட்டிட்டு போங்க அப்பா ஜிலு ஜிலு ஊரு கூட்டுப்போப்பா அப்படிம்பா
ம் சா
ஜில்லுன்னு இருக்குமா அங்க போனா
கூலிங்கா இருக்கறதுக்கு அந்த மாரி சொல்றாங்க
ஆ ம்
ம் வேற எங்கல்லா போயிருக்கீங்க வேற எங்கெல்லா போயிருக்கீங்க
வேற ஊர் பேர் அதிகமா என்னால சொல்ல முடியல நறைய பக்கோ சொல்லப்போனா கோயில் ப கோயில் வந்து அம்மா கூட சேர்ந்தே நறைய எல்லா ஊர் எல்லா ஊர் கோயிலுக்கு போயிருக்கே சொல்லப்போனா சரியான பக்தி குடும்போன்னு வச்சுக்கங்க அந்த மாரி எப்டின்னா அம்மா வீட்டு செய்டுல மட்டு அப்புடி எங்க கல்யாணோ ஆன செய்டுல வந்து அப்டியே ஆப்போசிட் நா வந்து லவ் மேரேஜ் தா பண்ணே அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே அதனால இப்பலா கோயிலுக்கே போறதுல்ல சரியா சரியாக அப்டியே வெளியே போயிட் டு சுத்துறது ஹோட்டலா போய் சாப்புடுறது
அவ்வுளந்தா லைஃப்ப என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதா
அவ்வளோதாங்க எங்கங்க இப்ப இப்ப தம்பி பொறந்துட்டானா தம்பி இப்ப ஸ்கூல் போவ ஆரம்பிச்சுட்டானா அவனுக்கு ஸ்கூலு அவரு எங்க வீட்டுக்காரோ ஒர்க்கு ஒர்க்குன்னு ஒர்க்கு லீவு கெடைக்க மாட்டேங்கிது நானோ ஆ இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போனே ஆ ஐ டில ஒர்க் பண்ணே இப்போ ஃபிரியா வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கே ஆ எங்க வீட்டு வேல செய்றதுக்கே கரெக்டா இருக்கு ஓ செரி செரிங்க
இப்போதைக்கு செரி சும்மா இருக்குமேனு சொல்ட்டு ஒருத்தவங்க ரெக்கமண்ட்லதா ஜாயின் பன்னது
ஓகே ஓகே பரவாலைங்க ஆ இந்த மாதிரி அங்க இப்ப வந்து வே டைம் கெடைக்க மாட்டேங்குது சொல்லப்போனா என்ஜாய் பண்ற வயசு நானு விட்டுட்டே அந்த வய அந்த ஏஜ் ஏஜ்ஜும் வந்து விட்டு போயிட்டு இருக்கு அது வாட்டுக்கு ஒரு பக்கோ போவுது நம்ம ஒரு பக்கோ ஓடிட்டு இருக்கோ
அது அப்புடிதா மேரேஜ் முஞ்சாலே என்ன நடக்குது எவ்வளவு நாளாயிட்டா அதுக்குள்ள இவ்ளோ வர்ஷோ ஆயிட்டா அந்தமாரி தோ
என்ன நா கல்யாணத்துக்கு முன்னால நா ரொம்போ எதிர்பார்த்தே ஓ நம்ம இப்புடிலா இருக்கணோ இப்புடிலா போகணோ
அதெல்லா இருக்கவே இருக்காது சிஸ்டர் அதல்லா லவ் பண்ண காலம் மட்டுந்தா
ம் நா
அதுக்கப்புறோ நறைய கமிட்மெண்ட் வந்துடோ
ம் ஆமாங்க எங்க நாங்க இப்ப சொல்ல போனா இப்ப ரீசன்டா நாங்க ட்ரிப் போறோனா ஹாஸ்பிடல்தாங்க நா ட்ரிப்பா போயிட்டு வந்து
தம்பிக்கு
ம் ஆமாங்க அடிக்கடிக்கி இல்ல எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே அப்புடிதா போல ஒருவேல நாங்க நல்லாதா சாப் புறோ ஆனா ஆ ஹை குவாலிட்டி எப்டி சொல்றது நல்லா சத்தான உணவு தா சாப்புறோ
மே பி உங்குளுக்கு ஹோ ஹோட்டல் சாப்பாடுலா ஒத்துக்க மாட்டேங்குதா இருக்கோ
ம் அப்டி கூட இருக்கலாம்
உ உங்க வீட்ல எப்டி நீங்க இருக்கும் போது அங்க ஹோட்டல்ல சாப்பாடுலா வாங்கி தருவாங்கலா
அம்மா வீட்ல இருக்கும் போதுங்குளா
ஆமா
அ அம்மா வீட்ல இருக்கும்போது எப்டீன்னா அந்த சனிக்கெழம அப்பாக்கு வார சம்பளோந்தா ஆ அந்த சனிக் கெழம சம்பளோ வாங்கும்போது அப்ப அங்கிருந்து வரும்போது ஏதாவது வாங்கிட்டு ஒரு எதிர்ப்பா அன்னிக்குலா வீட்ல சாப்பாடே ஆக்க மாட்டோ எதிர்பாத்துட்டே இருப்பே அதுவு காலைல இர்ந்து என்ன சொல்லுவாங்கனா சாப்புடக் கூடாது குளிச்சுட்டுதா சாப்புட்ணோ கால்ல காக்காக்கு சாப்பாடு வெக்கணோ அந்த மாரிலா பண்ணுவாங்கங்க டெய்லியு அவிங்க அப்டித்தாங்க அப்டித்தா இருந்தோ ஒரு காலத்துல இப்ப இல்ல
செரி செரி இப்ப டோட்டலா சேஞ்சாயிட்ட
சேஞ்சாயிட்ட சொல்லப்போனா அதுல இருந்து நா வெளிய வர்ணோந்தா நானே இப்டி லவ் பண்ணி பண்ணிக்கிட்டே ஆமாங்கே அப்ப இப்ப நா எப்டி இருந்தாலு காலேஜ் லைஃப்ல நம்ம ஸ்கூல் லைஃப்லா அப்டி இல்லல்ல
ஆமா
ம் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு
எனக்கு எதுவுமே எனக்கு அவ்ளோவா டிஃப்ரென்சஸ் தெர்ல
ம்
அதே போலதா எங்க வீட்லயு ஒரு வேலையு செய்யாம வீட்ல ஒரே பொம்பளப்பிள்ள சோ ரொம்ப செல்லோ
ஓ
அதனால கிட்டதா லவ் மேரஜ் தா கிட்ட கிட்டதா ஓலே ஃபைவ் மினிட்ஸ்தா ஃபைவ் மினிட்ஸ் கூட வேணா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அம்மா வீட்டுக்கு போயிறலா
குளுருது அப்ப நடந்தே போயிடலாம் போல
நடந்து போனா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகு பைக்ல போனா ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் குல்ல போய்டலா
ம் ம்
சோ அது பஸ்னா நறைய ஸ்ட்ரகுல்ஸ் நறைய நடந்துச்சு அதுக்குப்புறம் ம் ஏப்ரல தா மேரேஜ் முடிஞ்சு
பரவாயில்ல பரவாயில்ல எப்டியோ சக்சஸ் பண்ணிட்டீங்க
ம் ஆனா அங்க இருக்க போலதா இங்க இருக்குது மார்னிங்கு வித்துதண்ணிக்கண்டாம் ஹோட்டலந்து எத்து குடுத்து உட்டுவாங்க மதியோ அவுங்களே பாத்துப்பாங்க நைட்டும் அங்கந்து வந்துரு அதனால சும்மதா இருக்கனு
பரவாயில்ல இப்ப எப்டின்னா நீங்க அம்மா வீட்லயு செல்ல பொண்ணு மாமியார் வீட்லயு செல்ல பொண்ணா ஆயிட்டீங்க பரவாயில்லைங்க இருங்க இதுக்கு எல்லாத்துக்கு சேத்து உங்களுக்கு ஒரே அந்த நீங் நீங்க ஒரு கொழந்த போறக்கும்ல
ஆமா அதுக்குப்புறோ ஒண்ணு இருக்காது அ அப்ப பாத்துப்பாங்க அவல்லாம் அம்மா வீட்டுக்கு விடணு இல்ல இங்க விடனு பாக்கதுக்கு நறைய பேர் இருக்காங்க
ஓ
அதுனலா பிரச்சன கடையாது
பரவாயில்ல பரவாயில்லங்க
ஜாயின்ட் ஃபேமிலி தா மாமனார் மாமியார் கூட தா சோ
ம் ம் ம்
ஆ சாப்பட்ற நேரத்துக்கு
சொல்லப்போனா அப்டி இருக்குறதாங்க நல்லது அப்பதா நமக்கு ஏதாவது ஒடம்பு முடியல இல்ல எதாவதுனாலுமே அவைங்க கூட இருப்பாங்க ஓ சின்ன சின்ன சண்ட வந்தாலு அவைங்க இருக்கிறதுக்கு கொஞ்சோ தைரியோ இருக்கு
இது தனியா இருந்தா ரொம்ப டிப்ரஷன் ஆயிரு
ஆமாங்க
அதுனால இதா பெட்டர்
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட தா அப்டிதா இருக்குன்னு
ம் வேற சொல்லுங்க
அப்புறோ நீங்க தா பேசணு
என்ன சிஸ்டர்
நீங்க தா சொல்ணு
நீங்கதான் ட்ரிப் நறைய போயிருக்கேனு சொன்னிங்க நீங்கதா ட்ரிப் நறைய போய் இருக்க சொன்னீங்க நீங்க தா இப்ப சொல்லு வேற ட்ரிப் நா இப்பதைக்கு ஊட்டிக்கு மட்டுதா போயிருக்கோ
ஓ சரிங்க தோழி கண்டிப்பா அடுத்த தலைப்புல நம்ம கண்டிப்பா பேசுவோ
ஓகே தேங்க்யூ